உ ஆ சொல்லுங்க கேக்குதுங்களா ஆ கேக்குது கே க்குது உங்களுக்கு ஆ நா எப்டி இருக்கீங்க நாங்களா இப்ப துணிதா மடிச்சுட்ருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
நா நா தூங்கலான் நீ போடரம்போதுதா நா ரெடி பண்றதுக்கெல்லா
ஓ அப்டிங்களா கால்ல எழுஞ்சிக்கணும்ல உ உ உ
எப்பா வருது ஏனு தெரியல
அப்டியா ஆ எத்தன மணிக்கு அழஞ் பீங்க
சரி சரி நானா நாலு மணி ஆவுங்க ஒரே தல வலிக்கிற மாரி இருக்கு காலையில எப்டினே தெரியல லீவ் போட் ட்லாமானு பாக்குறே
உ மழ வருதுங்களா அங்க
ஆ மழ வந்து கொஞ்ச விட்டுடுச்சுங்களா பரவாயில்ல மழ தன்னி நிக்கிது கொஞ்சோ கொஞ்ச குழு குழுனு இருக்கு
ஒ ஒ ஒ
இங்க தாங்க வாரே
உ உ அங்கல்லா கடல் பக்கத்துல தான அ அப்றோ
வந்தா ஒரே டைம் வரு இல்லனா வரா வரவே வராதுங்க உ
கார் வாங்கனனுனு சொன்னீங்கள என்ன கார் வாங்கிருக்கீங்க நீங்க நாங்களு வாங்கலானு ஒரு ஐடியால இருக்கோ வாங்கிருக்கோ ஆல்ரெடி ஒண்ணு
உ உ உ உ காரு வந்து நாங்க வந்து நறையா எடத்துல பாத்தோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ல தா வாங்கலான் ம்மார் த்ரி ஐடியால இருந்தோ அதுக்கோ போய் பாத்தா அதுவே ஃபோர் லாக்ஸ் கித ஃபோர் ஸ் பாய்ண்ட் ஃபை கேக்குறாங்க
உ உ கார்லா நம்ம நம்பி வாங்க முடியாதுங் க
ஆமா ஆமா செகெண்ட்ஸ் செகண்ட்ஸ்ல வாங்கினா ஒரு செலவு வ
ஃப்ரெஷ் பீசுமே நம்ப முடியாதுனா கார பொறுத்த வரைக்கு இன்ஜின்னா நாள்ரடி இதுல கார் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கே அதனால சொல்றே பாத்து நல்லா தெரிஞ்சு ஃப்ரெஷ் பீஸ் ஒருத் தரு உ அவருக்கு இஞ்சிலாய் இஞ்சின் ஆயில் கன்சம்ஷன் கேஸ் தா அது வாங்கி நாலு வருஷமா அதே ப்ராப்ளம் அவளுக்கு அது ரெக்டிஃபேயே பண்ண முடியு இல்லயா அதனால ஆவுதுனு கண்டுபிடிக்க முடில அது இஞ்சின் ரிப் ப்ளேசு பண்ண முடியாத் இல்ல அமௌண்ட் ஜாஸ்தி ஆவு வாரண்டிலயு கவர் ஆகாது ஃபை இயர்ஸ் ஆயிடுச்சுனு நனைக்கிரே ந யுஷ்வலா ஃபைவ் இயர்ஸ் தான வாரண்டி பீர்யடு
ஆமா ஃபைவ் இயர்ஸ் தா
தாண்டிடுச்சு அதனால வாரண்டிலயு பண்ணி தரமாட்டேன்ட்டாங்க அதனால ஒரே அவரு கம்ப்ளைண்ட் தா ஃபஸ்ட் எடுத்த ஒன்னே வரு என் பி எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு அதுல மொதல் ஆளா அவரு தா கம்ப்ளைண்ட் போடுவார் ஸ்கோர் அடிவாங்கு ஒரே ப்ராப்ளமா ஆகு அதனால சொல்றே அதனால செகனன்ல நம்பி சுத்தம் தம்மா வாங்க கூடாது ஏன்னா தெரிஞ்சவங்க லோன் கட்ட முடியல அப்டின்னாங்கனா அப்டி வேணா பாப் பா மத்தபடி எதுமே தெரியாம போய் வாங்க முடியாது சவுண்ட் எதனா கேக்குதுங்களா என்ன சுத் தி இல்லல்ல
இல்ல எதுவு கேக்கல கேக்கல கேக்கல
கிரௌண்டு கிட்ட இருக்கே ஒரே பசங்களா இருக்காங்களா அதனாலதா கேட்டே
நீங்க பேசும்போது லைட்டா பேக் சைட்ல மட்டு கேக்குற மாரி இருக் க்கு
என்ன கேக்குது இப்பயது கேக்
இப்ப இல்ல இப்ப இல்ல முன்னாடி உ அதுக்கப்புறோ எதுவு பண்ண மாட்டாங்களா ஆ ஆ ஆ சரி ச சரிங்க நாங்க வந்து ஒரு மூணு நாலு ஷோரூம் பாத்தோ பாத்துட்டு எது பெஸ்டா இருக்குன்னு பாத் துட்ருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது பக்கத்து வீட்டான்னா அவங்க வந்து ஒரு ஷோரூம்ல வந்து அவங்க ஆ எப்டின்னா டெக்னீஷியனா இருக்காங்க மேனிஃபேக்சரிங் பண்ற எடத்துலயே அவங்க சொல்லி அந்த பாடி எல்லாமே நல்லாச் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆ பெரிய கார்க்கு கு லெவலுக்கு ஈக்வலா இருக்கு
என்ன கார் வாங்கனீங்க நீங்க
அதாங்க சொல்ல கூடாதா என்னனு
அப்பல்லா சொல்லலாங்க அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்லங்க
ஓகே ஓகேங்க நாங்க வந்து ஆ ரெனால்ட்ல வந்து து கைகற் னு ஒரு மாடல் வாங்குனோங்க புதா ஒரு மூணு மாசோந்தா ஆச்சா லான்ச் பண்ணி அதனால அந்த கார் நல்லா பெஸ்ட்டா இருந்துச்சு மத்தத கம்பேர் பண்ணா ஆமா அவங்க வந்து செவன்கிட்ட சொன்னாங் ஆனால்லா இது ஃபுல்லா எடுக்கும்போது ஃபுல்லா செவன் பாயிண்ட் எயிட் கிட்ட வந்துருச்சுங்க ஃபு எக்ஸ்டா ஃபிட்டிங்ஸ் ஆன் ரோட் வெல்லா சேத்
உ உ
ஃபுல்லாவே அது மட்டு வந்துருச்சிங்க உ ஆமாங்க ஆமாங்க இ எம் ஐ பாதி ஃபோட்டோ அப்றே அவங்கோ எங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேங்கு ஃபுல் டிரான்சாகஷன் இருக்கனால அவங்களுக்கு தா லோன் வந்து குடுத்தாங்க
அதுதாங்க கார் லோன் போட்டீங்களா பர்சனல் லோனா கார் லோனா சேரி சேரி சேரி எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ஒரு ஃபோர் லாக்ஸ் வரைக்கு தாங்க அதுல போட்டோ நாங்க பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஆ ஜுவெல்ஸ் கொஞ்சோ காசு கொஞ்சோ அது மாரி ம் வெக் ச்சு இது பண்ணிட்டோங்க.
சேரி சேரி இப்ப யூஸ் பண்றீங்களா?
சொல்லுங்க ஆ
யூஸ்
ம் ஆமா ஆமா ஆமா ஆ யூஸ் பண்ணிட்டுதாங்க இருக்கோ பட் பிளேஸ்தாங்க இல்ல அது வைக்கறதுக்கு இன்னைக்கி கூட ஆமா இந்த கார் பார்க்கிங் க்காக வருமேங்க அது மாதிரி தாங்க எங்க எங்க பிளேஸ் இருக்கோ அது மாதிரி ஆ வச்சுட்டோங்க ஒரு ஆர்வோ இரு கு வாங்கறது பட் ஓன் ஹவுஸ் இருந்தா இன்னு நல்லா இருந்திருக்கு
ம் வாங்கிடுங்க சீக்கிரமா கட்டிடுங்க
ஆமா ஆமா அதுக்காகதா முயற்சி எடுக்கிறோ அது பாத்தா ஆ ஹவு சிங் லோன் பாத்
ளோதாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கறாங்க வீடு கட்ட?
வீடு கட்டவா நாங்க இன்னு அத பத்தி விசாரிக்கலங்க அங்கெல்லா எப்
ம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ ஆ ரெண்டாயிரத்தி முந்நூறு ருபா வாங்கறாங்கங்க நா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி விசாரிச்ச போது சொன்னாங்க.
அவ்ளோ ரேட் ஆய்டு ச்சுங்களா ஆ ஆ ம் ம் ம் அத விட கம்மியால்லா எங்கயு பண்ண மாட்டாங்களா?
இல்லங்க கான்ட்ராக்டா விட்ற மாரின்னா அப்டி நம்ம வாங்கிப் போடுறா மாரி இருந்தா அது எவ்ளோ ஆகுன்னு தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தா பரவால்ல எதுனா ஒண்ணு பண்ணனுங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ணனு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல.
ஆமா ஆமா ஆமா நம்பளே வாங்கிப் போடுறா மாரினா நம்பளுக்கு தெரிஞ்சிருக்கணு கூடவே இருக்கணு அது மாரிலா இருக்கணுங்க ஒரு ஆளு அப்டி இருந்தாதா கரெக்டா இருக்கு ம்
போட்றா மாரி இருக்கு எப்டின்னு ஒன்னு தெரியல அதுனாலதா கான்ட்ராக்டா விட்டா சரி எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க நம்மளுக்கு அலைய வேண்டிய அவசிய யோ இல்ல அப்டின்றதுனால
உ உ புரியுது புரியுது புரியுது உ ஆனா இந்த வீடு கட்டுறதுன்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே நறையா ப்ராசஸ் இருக்
ஆமா இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு ரெண்டு வருஷோ முன்னாடி கட்ணோ எங்கங்க கட்டுற நல்லா பேசனாரு அவரு வேலலா சீக்கிரமா செஞ்சாரு ஆனா அது ஒரு ரெண்டு வருஷோ ஆனப்பெரகுதா தெரியுது எல்லா ஒரு ஒரு ஃபால்ட்டா வந்துனே இருக்கு விரசல் வுடுது ஆணி அடிச்சா புஸ்ஷன்னு உள்ள போடு உள்ள போகுது
ஆ எங்க இப்ப இருக்க வீடுங்களா ஆ ஆ ஆ
பக்கத்துல எங்க அக்கா கட்டியிருக்காங்க அபந்த வீடு சொல்றோ
ஓ சரி சரிங்க அதுக்கு என்ன அவங்களே வாரண்டி எல்லா தருவாங்களேங்க இவ்வள வருஷ ஷோ வரைக்கு நாங்க கட்டினதுக் வாரண்டி இருக்கு நீங்க எதுவா இருந்தாலு அதுல கிளைம்
ஒன் இயருக்கு தராங்க அதுக்கப்புறற ஒன் இயருக்குள்ள எது நடந்தாலு வந்து கொஞ்ச பா கறாங்க அதுக்கப்புறோஎதுமே கண்டுக்க மாட் க்கிறாங்க
அப்டிங்களா ஆமா நறையா இருக்குங்க இப்பல்லா அவங்க சரியா கட்டாம விட்டுற்றாங்க அவ் அடுத்த கொஞ்ச கம்மி கம்மி தரத்துல பண்றாங்க எல்லாமே உ உ ஆனா ஏ னக்கு தெரிஞ்சு நம்ம கை பாத்து போட்டு பண்றது தாங்க நல்லது மத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு விட்டோம்னா அது பிஃயூச்சர்ஃபுல்லா நம்மளேதா கஷ்டப்படணு இந்த பிரச்சன அந்த பிரச்சனனு உ இப்ப கூட எங்க
மே எப்டின்னு தெரில ஏன்னா வீடு இதெல்லா பொறுத்த வரைக்கு கட்டுறாங்க நம்ம எதுக்கதா கட்றாங்க ஆனா அது அதோட தரத்த நம்ம எப்டி கண்டுபிடிக்குறதுன்னு தெரியல
ம் இல்லங்க நம்ம நாலு எடத்ல விசாரிச்ச ச்சி இங்க மொதல்ல கட்டியிருப்பாங்கல்ல யாராவது நல்லா இருக்கு இரு ஒரு அஞ்சு பத்து வருஷோ இருந்து பாத்தாங்கன்னா அவுங்க தெரிஞ்சிரு அவுங்ககிட்ட விசாரிச்சு எங்க எங்க வாங்குனீங்க எப் இப்டி அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணா கரெக்டா இருக்குங்க இப்ப எங்களோட மாமாவே அப்டிதா கட்டிட்டு இருக்காங்க ஒன்னு இல்லங்க ஒரு ஒரு அவுங்க ஆல்ரெடி ரெண்டு இ்ன்னோரு ஒரு கட்ன வீடு அதுக்கு மேல மொட்ட மாடியில கட்றாங்க வீடுக வாங்கிட்டாங்க அப்டியே வீடோட ஆனா அவுங்களால கீழ வந்து வேண்டா விட்டுடலா சொல்லிட்டு வாடகைக்கு மேல புதுசா கட்றாங்க கட்றாங்க கட்றாங்க ஆர் ஏழு மாசமா கட்றாங்க ஆன இருக்கப்பட்டவங்கதா அவுங்க அதுவு பாத்து பாத்து எங்க எங்க நல்ல நல்ல இது கிடைக்கு நல்ல சிமெண்ட் நல்ல ஜல்லி அந்த மாதிரி செங்கலு அப்டின்னு கம்பி எல்லா தரோ அதிகமா போட்றாங்க உம் தே தேக்கு மரோ எல்லா நல்லா சூப்பரா பண்றாங்கங்க லிப்ட்ல்லாம வச்சுருக்காங்கங்க இப்ப அந்த வீட்ல ஆமா இப்ப மூனாவது இந்ததுமான ஏனா அவுங்க இருக் இருக்காங்கனால லிப்ட் வச்சிருக்காங்க கீழ இருந்து மேல போனு அப்டின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையு பாத்து பண்றாங்க இருந்தாலு அப்றோ அவுங்களுக்கு சந்தோஷ இல்ல ம் வீடு மேல இ மத்த கொஞ்சோ இந்த அண்ண தம்பிங்க கூட கொஞ்சோ பிரச்சனையா இருக்குங்க காசு விஷயத்துல அது ம் அப்டி போயிட்ருக்கு அவங்க கட் அவங்க கட்றாங்கல்ல அதுக்கப்புறோ இவங்களோட அண்ணா ஒருத்தரு ரெண்டு பேர் மூணு பேர் அண்ணா இருக்காங்க. அதுல மொத அண்ணாவு இப்ப இருக் கிற வீதில பக்கத்துல வீடு வாங்கிரு க்காங்க அந்த வீடு எப்டின்னா அது பழங்கால வீடுங்க இப்ப என்னோ ட வீட்டுக்காரோட அம்மா வந்து இல் ஆ லைட்டா இப்ப கேக்கலங்க ஆ இப்ப கேக்கல எங்க வீட்டுக்காரோட அம்மாக்கு கல்யாண ஆன வீடு அதுங்க. கல்யாண ஆன அப்ப எவ்ளோ பழமையா ன வீடு பாருங்க அந்த வீடு வாங்கியிருக்காங்க
ஓ நீங்க வித்துட்டீங்களா அப்போ?
இல்ல இல்ல நா அது வந்து பக்கத்துல இப்போ நாயக் கரு அதுமாரில்லா இருப்பாங்கல்லங்க அவங்க வந்து வித்துட்ருக்காங்க இப்போ அவங்க கிட் ஆ பூர்வீக சொத்து அது ஏ வீட்ல எங் அந்த ஊர்ல எந்த எந்த ஒரு அப்டிங்களா அப்டிங்களா சே ரிங்க நம்ப அடுத்த கால்ல
ம் நா பண்றே இருங்க அவசரப்படாதீங்க இருங்க இருங்க ஒரு